சொல்லுங்கத்த கேக் க்குதுங்கத்த
கேக்குதாயம்மா ம் எப்டி இருக்க
நல்லா இருக்கே அத்த நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே காலேஜ்ல்லா முடிச்சுட்ட குட்டு
காலேஜ் பஃபர்ஸ்ட் இயர் தான் அத்த முடிச்சேன்
ஹ்ம் பரவாயில அதுவே குட்டு தானே கோசஸ் ஏதாவது பண்றியா
ஆமாங்கத்த இப்பதான் ஹச்டடிஎம்எல் பண்ணிட்டு இருக்கேன் த்த
சூப்பர் சூப்பர் உம் ஆன்லைன்லயே பண்றியாமா இல்ல கிளாஸ்சஸ் போய் பண்றியா
இல்ல இல்ல ஆன்லன்ல அத்த
உம் அதுக்கு சர்டிபிகேட்ல்லாம் உண்டா சர்டிபிகேட் கோர்சஸா பாக்குறியா இல்ல எப்படிமா
இல்ல சர்ட்டிபிகேட் எல்லாம் கிடையாது அத்தை அது நார்மலா போயிட்டு இருக்கிறது அஹ சர்ட்டிபி
உஹம் உம் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கற எனக்கு சரியா கேக்கல ஹலோ ஹலோ
கேக்குதா அத்த
ஆஹ் இப்பதான் கேக்குது வாய்ஸ்சு பிரேக் ஆச்சு நடுல
ஓ இப்போ ஓகே வாத்த
ம் இப்ப ஓகேமா சொல்லுமா
ஆஹ் ஆன்லைன்ல வந்து அது சர்ட்டிபிகேட் கிடையாது த்த சர்ட்டிபிகேட்னா த்து காசு பே பண்ற மாதிரி கி இருக்கும் இது நார்மலான கோஸ்
ஓகே சூப்பர் சூப்பர் இந்த எஸ்கியூஎல் ஜாவா இதெல்லாம் பண்ணலாம்லடா ஹெச்டடிஎம்எல் ரொம்ப ஓல்டு தானே இப்ப அட்வான்ஸ்டா நிறைய வந்திருக்குதுானு
ஆஹ் ஆமா அத்த ஆனா அட்வான்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் கத்துக்கணும்ன்ட்டு தான் அத்த
ஓகே ஓகே நீ டுவெல்த் பயாலஜி குரூப்பா
இல்ல இல்ல நான் பேச டுவெல் துல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆனா எனக்கு வெப் டெவலப்மென்ட் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால எச்டிஎம்எல் இருந்து ஆரம்பிக்கிறேன்
ஓகே ஓகே ஆனா ஹெச்டிஎம்லயே அட்வான்ஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குதுானனா வெப் டெவலப் இதுல
ஆஹ் எச் டி எம் எல் சி எஸ் எஸ் ஜாவாஸ் ஸ்கிரிப்ட் தம் பேசிக்கா இருக்கிறது அப்பறோ சி எஸ் எஸ் அதுக்கு அதுக்கப்பறம் ஜாவா ஸ்கிரிப்ட் அதுதான் அதான் ரொம்ப பேசிக் க்கா ஒரு ஆப் டெவலப் பண்றதுக்கு ஆஹ் ஒரு வெப் டெவலப்மெண்ட் க்கு அதுக்கப்புறம் தான் உம் அ ஆஹ் ஃபுல் ஸ்டாக்லாம் புல்லா வரவும் இல்ல யூ ஐ யு எக்ஸ் அதெல்லாம் வருது து த
ஓகே ஓகே சேரி செரிம்மா அப்போ கரெக்டா இருக்கு ரொட்டீனாவே போயிட்டே இருக்குது அப்போ லீவ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியற மாரி இல்லையா உனக்கு
இப்பன் லத்த
ஆஹ் சேரி செரி ஸ்கா சமைக்கிறியா கொஞ்சமாது ஏதாவது ட்ரை பண்றியா
ஏதோ தெரியும் அத்த
ஏதோ தெரியு என்னென்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம்
முட்ட கறி பண்ணுவேன் அப்புறோ பண்ணியது ட்டிக்கா மசாலா பண்ணுவேன்
என்ன டிக்கா மசாலா
பன்னீர் திக் டிக்கா மசாலா
ஆஹ் அப்புறோ
அஹ் அப்புறோ சப்பாத்தி இட்லி தோசை பூரி சட்னிங்க எல்லா சட்னியும் பண்ணுவே அப்புறோ முட்டை லவர்
பரவலயே
முட்டையில வந்து சில பல டிஷ் பண்ணுவேன் அஹ் அப்புறோ அஹ் உருளக்கெழங்கு ஃப்ரை பண்ணுவேன் வெண்டக்கா ஃப்ரை பண்ணுவேன்
உஹம் உம்
க்குவ எக் பிரெட் ஆம்லெட் பண்ணுவேன் அப்புறோ ப சிக்கன் பர்கர் பண்ணுவேன் அத்த
பரவாயில்லயே இவ்ளோ டிஷஸ் செஞ்சிருக்கியே குட்டு் தான் உம் டேடிக்கு அப்ப பேவரட் இதுல என்ன அண்ணி பண்றதுல
இது சிக்கன் பர்கர்
சிக்கன் பர்கரா
ஆஹ் அதுல மயோனீஸ் பண்ணே
ஃபேபவரட் என்னனு கேட்டேன்
அதுதான் நான் பண்றதுல அதுதான் அவருக்கு ஆமா பண்ணுவேன்
பரவாயில்லையே ஏய் பர்கர் எப்டி அந்த பர்கர் பண்ணு மட்டும் வெளியே வாங்கிப்பியா அப்ப
ஆஹ் ஆமா பர்கர் பண்ணு வெல்ல வாங்கி ப்பேன் மிச்சத நானே வீட்டுல பண்ணிடுவேன்
உம் பரவாயில்ல அப்ப மாம்மிக்கு ஃவேவரட்டு
மம்மிக்கு வந்து நான் அந்த மைனஸ் பிடிக்கும் மம்மிக்கு வீட்ல பண்ற மைனீஸ்
ஆஹ் ஆஹ் ஆஹ் பரவாயில குட்டு அப் இப்போ ஹைஜீனிக்கா மைனீஸூ வீடலயே செய்ற
ஆமாங்க தெ
அப்ப டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ சாஸ்ஸ சைட்ல செஞ்சுடு
அது கஷ்ட அத்தே
உம் சேர் செரிமா அப்பறம் என்னா ஸ்
இன்னிக்கி வந்து பண்ணிர் தொக் க்கு அஹ் சா சாதம் அப்னம் உங்க வீட்ல
இங்க வந்து சாம்பார் பீட்ரூட் பொரியல் அப்பளம் முட்டை
வாவ் அப்பொறம் பெரிய
நான் எதுவுமே செய்யல கவ்லர எல்லாம் நல்லா இருக்காங்க இப்பதான் போயிட்டு ஆஹ் அட்மிஷன் போட்டாச்சு சிக்ஸ்த்
உம் ஓஹா
த்து வரைக்கு ஒரு ஸ்கூல்ல படி ட்ச்சான் அந்த ஸ்கூல்ல பிரைமரி ஸ்கூலு அது பிரைமரி ஸ்கூல் ஸ்கூல் தான் அதனால சிக்ஸ்த் அங்கே இல்லாதனால வேற ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு இப்போதான் வந்தேன் செரி பேசுவோம் நீலாம் கோர்ஸ் படிச்சுட்ருக்கியே பேசுவோன்டு ஃபோன் அடிச்சேன் பாப்பாவ இப்போ ப்ரீ கேஜி போட்லாமா இல்ல வேண்டாமாண்டு ஒரே கன்ப்யூஷன் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் தானே ஆகுது அதனால ப்ரீ கேஜி போட்டா என் கூட கூட்டிட்டு போயிட்டு ஃபுல் டே இருக்கணும் அதனால நான் போறா மாரி ஸ்கூலுக்கு போற மாதிரி பிளான்ல இருந்தேன் திருப்பியும் ரீஜாயின் ஒர்க் பண்ற மாதிரி ஆனா ஒன்னும் ஒரு வருஷம் விட்டுட்டு அவள எல்கேஜி போட்டுட்டு நம்ப ஜாய்ன் பன்லானு டிசைட் பண்ணி வச்சிருக்கேன்
ஓ பரவல அத்த
ம் ஆனா எனக்கு வந்து ஃபுள் டே ஏனா வொர்க் பன்னி வொர்க் பன்னி போர் அடிச்சிட்டுச்சி ஆனா இவள் கூட்டிட்டு போய்ட்டு நைன் டூ பைவ் என்னோட வொர்க் டைமிங் நைனோ க்ளாக் போனும் பைவ்வோ க்ளாக் தா என்ன விடுவாங்க ஸோ நைன் டூ பை குட்டி பாப்பாவை ஏ கூடே வச்சுக்கணும் அவளுக்கு த்ரீ ஓ கிளாக்லாம் ஃபோர் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒன் ஆர் அவ என் கூட எனக்காக இருக்கணும் அது எதுக்கு அவ்வளோ ப்ரெஷர் பண்ணணும் எல்கேஜினா ஜேம்ஸ் கூட அமிச்சுடுவ பையன் கூட அமிச்சுட்டேன்னா பிரச்சனை இருக்காது உம் அவன் கூடேயே போயிட்டு ஃபோர்ரோ க்ளாக்ளா அவன் கூடியே பிக்கப் பன்னிட்டு அவனையே கூட்டிட்டு போய்ட்டு அவனையே கூட்டிட்டு வந்துக்கலாம் எல்லாரும் ஒன்னாதா பஸ்ல போற மாரி இருக்கும் ஸ்கூல் பஸ்ல ஸோ அவன் வேற கேம்பஸ் ல இருப்பான் நா வேற கேம்பஸ் ல இருப்பன் கேம்பஸ் மட்டும் வேற வேற அதனால எல்கேஜி போட்டுட்டு அப்போ நம்ப ஸ்கூலுக்கு போயிட்டோம்னா போர் ஓ கிளாக் பையன் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவான் நம்மளுக்கு எந்த வேலையும் இருக்காதே நம்ப பைவ்வோ கிளாக் வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கலாம் யோசிச்சிட்இருக்கு க
ஹ சூப்பர் அத்த
உஹம்
மாமா எப்படி இருக்கார் அத்த
மாமா நல்லா இருக்காங்க
அவர் வேலை வேலைலாம் நல்லா இருக்கா அத்
உம் வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக் இருக்கு மாமாக்குலாம்
ஆஹ்
அவுங்க எங்க அங்கியே இருக்காங்கல்லே அவுங்க சிட்டி சைட்லே ஒக்காண்ட்ருக்காங்க நம்ப இங்க வில்லேஜ் சைட்லே ஒக்கான்ட்ருக்கோ வீக்லி ஒன்ஸ் மீட்டிங் வீக்லி வீக்லி ஒன்ஸ் ஜாலியா எங்யாது வெளியே போறது சொல்லுங்க கூட சாட்டர்டே சண்டேனா கரெக்ட்டா வந்துருவாங்க ஆமா மண்டே டு ஃப்ரைடே இருக்க மாட்டாங்க சாட்டர்டே சண்டே வந்துருவாங்க இங்க கொஞ்சோ பக்கத்திலயே நெறைய பிளேசஸ் இருக்கு ஏதாவது ஒரு குட்டி குட்டி பிளேசஸ் போயிட்டு வந்துட்டோனா ஒரு நாள் ஃபுல்லா நம்புளுக்கு சர்ச்லே போயிடோ ஒரு நாள் சாட்டர்டே அதுவு கரெக்ட் டா அவுங்க டாடி வந்துட்டாங்கன்னா பையனுக்கு லீவா இருக்குணுன்ட்டு வெயிட் பண்ணுவா பையன் மட்டோ ஸ்கூலா இருந்துச்சுன்னா அவனு ஒரு மாரி மம்மி டேடி லீவ்ல இருக்காங்க நா ஸ்கூலுக்கு போமாட்டே நா ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு அவ கூல்லியே பேர் வந்து சாட் டர்டே லீவ் போட்றவ யாருன்னா ஜேம்ஸ் அப்டின்னு பேர் சொல்ற அளவு கு அவன வச்சிருக்கறாங்க அந்த ஸ்கூல்ல
உ
ஆ அதனால செரி போ இதுக்கு மேல இந்த இந்த ஸ்கூல்லயு நா சொல்லிறே அம்மா சாட்டர்டே லீவ் போட் எதுவு கேக்காதீங்கன்னு சொல்லிறே அப்டின்னு சொல்லிதா போட்டிருக்கே ஆனா இதுக்கு மேல சிக்ஸ்து சிக்ஸ்துக்கு மேல லீவ் போடாதன்னு சொல்லி வச்சிருக்கே பாப்போ எப்டின்னு தெர்ல உனக்கு காலேஜ்ல லீவ் போடுற மாரிலா இருக்குமா ல்ல டெய்லி ரெகுலர் அட்டெண்டன்ஸ்ல போறியா
ரெகுலர் அட்டண்டன்ஸ் தா அத்த ஆனா இந்த சேட்டே வந்து புதுசா இப்ப வந்து பிரின்சிபல் நால சேட்டே வைக்க ஆரம்பிச்சட்டாங்க பழைய பிரின்சிபல் ஏ சாட்டேலா எப்பமே லீவ் விடணு அப்டின்னு சொன்னது இப்ப வந்து அப்டியே மாத்திட்டாங்க
அச்சச்சோ
இப்ப அது மட்டுதாக தலவகலிக்குது மத்தபடி ஓகே அத்த
பரவால உம் ஆனா ஒனக்கு டெய்லி அப் அண்ட் டவுன் பொயிட்டு வறது கஷ்டோ தெரிலே
ஆவ்வோ கஷ்ட்டோதா ஆனா பழகிடுச்சி
பழகிடுச்சி அது நல்லாருக்கோ அப்டி ஃப்ரெண்ட்ஸ்ல அரட்ட அடிச்சிட்டு பேசிட்டு வறற்து உ காலேஜ்ல வேர மொபைல் அளோடு சொல்லவா வேணு உம் உ சேரி சேரி செரிமா செரிடா நீ பாரு நல்லா சாப் டு நல்லா ரெஸ்ட் எடு மம்மி டேடிய நல்லா பாத்துக்கோ ஓகேவா உம் சேரிம்மா மம்மி டேடிய‌ கேட்டதாக சொல்லுடா
ஆ செரிங்க அத்த கண்டிப்பா
தேங்க்யூ டா பப் பாய் ம்